ஹாய்
ஹாய்க்கா
எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கக்கா நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கேன்டா
ஆ என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நா சும்மா தான்டா நீ என்ன பண்ணிட்டுருக்க
இந்தா நானு சும்மாதாக்க இருக்கே
சேரி சேரிடா நா ஆ சாப்டாச்சுடா நீ சாப்ட்டியா
ஆ சாப்டக்கா
சேரிடா நா வந்து செரி எங்கேயாச்சு டூர் போலாம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இப்போ அந்த மாரி எங்கயாச்சு போலான்னு ஒரு மாரி யோசிச்சுட்டு அப்டின்னு உட்காந்துட்டுருக்கேன்டா
ஓ ஓகே ஓகேக்கா
நீ எங்கேயாச்சு போயிருக்கியா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா
நா லாஸ்ட்டா இங்க மணாலி போனக்கா
மணாலி போனீயா ஓகே ஓகேடா எப்டி சூப்பரா இருந்துச்சா
நல்லா இருந்துச்சுக்கா சீசன் டைம்ல போனனா அதனால எனக்கு புடிச்சது அப்ப
ஓ ஓகே ஓகேடா அதுக்கு எவ்ளோ செலவாச்சு
அதுக்கு ஒ தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஃபைவ்குள்ள ஆச்சுக்கா
ஓ ஓகே ஓக் கேடா
அடது பேக்கேஜ்ல போனமா கசின்ஸோட போனனால அப்போ அப்டியே கொஞ்ச கம்மியாச்சுக்கா
ஓ ஓகே ஓகேடா நாங்களு இப்ப அப்டிதா செரி கசின்ஸ் ல்லா சேந்து போலா அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டுருக்கோ கோவா போலா அப்டின்னு சொல்லி யோசிச் ச்சுட்டு இருக்கோண்டா ஏனா இப்போ எங்க எல்லா லீவ் விட்டனால எங்காச்சு வெளிய போலாந்தா தோணுது சரி கசின்ஸ் எல்லா இருக்கனால சரி ஒரு கெட்டு கெதர் மாதிரியு இருக் கு அப்டின்னு சொல்லி சரி கோவா போலாம் அப்டின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குடா அதா சரி ஒ நீ ஏதாது போயிட்டு வந்தியா இல்ல ஒனக்கு ஏதாது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கேக்கலான்ட்டுதா
ஆ ஒரே நிமிஷக்கா சார் சொல்லுங்க அக்கா
ஆ அதுதான்டா அப்புற நீ எங்க மணாலில நெறைய பிளேசஸ் இருந்துச்சா அங்க சுத்தி பாக்கற மாரிலா இருந்துச்சாடா
ஆ இருந்ச்சு க்கா ஃபுல்லா ஸ்னோதாக்கா அதனால மைனஸ்ல தா அங்க இருந்தது நா போனப்போ
ஓஹோ
அதனால ஆ குட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்ச்சு அங்க
க்கா குளுர் ரொம்ப குளுர்ல்லையா இல்ல நீங்க அதுக்க ஏத்த மாரி ஜாக்கெட்லா எடுத் துட்டு போயிட்டிங்களோ
ரெண்ட்டுக்கு அங்க வாங்கிக்கிட்டோக்கா அங்க ஃப்ளைட்ல மினிமம் வெயிட்டு தான எடுத்துட்டு போனு அதனால அதனால அங்க ரெண்ட்டுக்கு எல்லா வாங்கிட்
ரெண்ட்டுக்கெல்லா அங்க குடுக்குறாங்களா
ஆ குடுக்குறாங்கக்கா
ஓகே ஓகேடா நா ரெண்ட்டுக்கு ஜாக்கெட் வாங்கறது கேள்விப்பட்டது இல்ல
ஆ ஆ அது நாங்க பேக்கேஜ்ல போனதுக்கு அவங்க இது சொல்லிப்போவாங்க அவங்களே வாங்கி குடுத்தாங்கக்கா அவுங்ககிட்ட அதுனால ஆ ஒன் ஹார்க்கு இவ்ளோ அப்டின்னு அவங்க பேசி வாங்கிக்கிட்டங்கா கொஞ்ச எடுத் துட்டு போனோ இங்கிருந்து அதுக்கப்புற ரொம்பாமே அப்ப குளிருச்சுன்னு அவுங்ககிட்ட வாங்கிக்கிட்டோக்கா
ஓகே ஓகேடா அங்க ஷாப்பிங் பண்றக்கெல்லா திங்ஸ் இருந்துச்சு நெறையா ஐட் டம்ஸ்லா வச்சிருந்தாங்களா இல்ல சீப்பா இருந்துச்சா
ஆ ட்ரெஸ்ஸஸ் எல்லா ஓகேக்கா டெல்லி சைடு வந்தோம்னா ட்ரெஸ்ஸஸ் ஓகே அங்க எங்க அக்கா அந்த குளுர்ல நம்மளுக்கு அங்க பாக்கறக்கே இதா ருக்காதுக்கா அந்த ஸ்னோல வெளாடுறக்கு எனக்கு அதுலயே கத் புரிஞ்சுச்சு சொல்லுங்கக்கா
அதாண்டா அதாண்டா பரவால்ல பரவால்லடா
ம் ஆ
அதா அதா
ஆ அது ஃபுல்லா நம்ம ஏஜ் பொண்ணுகளா போனனால அவ்வளவுக்கா ஒண்ணும் இது பண்ல க்கா நாங்க வெளாண்டுட்டுதா இருந்தோ
ஓகே ஓகே ஓகேடா நாங்களு இப்ப கோவாலியு அப்டிதா கோவாலியு சில பேர் வந்து சீப்ன்னு சொல்றாங்க சீப்பா கெடைக் குன்னு சொல்றாங்க ட்ரெஸ்ஸஸ்லா அப்புற சில பேர் சொல்றாங்க சேமா இருக்குன்னு ஆ அப்புற சில பேர் வந்து ரொம்ப அதிகமாவு இருக்குன்னு சொல்றாங்க
ஆமாமாக்கா அதனால நீங்க மீடியால போட்டு பாருங்க. ஆ அங்க போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க அ நம்ம நம்ம ஊருக்கு அவங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இங்கேச் வாங்கலாமா நல்லா பாத்துட்டு அப்புற பர்ச்சேஸ் பண்ணுங்க
ஓகே ஓகே ஓகேடா நா நா அதா செரி எல்லா கசின்ஸ் எல்லா நெறைய கேட்டுட்டு இருக்காங்க எங்க ரூம் போட்லா எல்லா ட்ரெஸ் எல்லா எடுக்குலா அப்டின்னு சொல்லி யோச்சுட்ருக்கோ
பேக்கேஜுல போங்கக்கா அது கொஞ்ச இதுவாக இருக்
கேஜ் ஆமா ஆமா ஆமா அதுதா நாங்களு சேரினு யோச்சுட்ருந்தோ பேக் கேஜ்ல போனா தா பெ ஆனா இப்போ எல்லாருமே பேக்கேஜ் தா பெஸ் டுன்னு சொல்றாங்க ஏன்னா அங்க நம்ம கோவா போயிட்டோனா நமக்கு என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது அங்கன்னா பேக்கேஜ்ன்னா அவங்களே கேப் வரைக்கு போட்டு குடுத்துருவாங்க
ம் ஆமாக்கா அது பிரச்சன இருக்காது நமக்கு சேஃப் தாக்கா எதுவு தெரியாத ஊரு வேற
ஆமா ஆமா
ம் அதுனால நம்ம அப்டி இது பண்ணிக்குலாக்கா
அதுதான்டா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் நாங்களு அதா சரி
ம் நாங்க மணாலிலேயுமே நம்ம டிரெஸ்ஸுக்கு அவங்க டிரெஸ்ஸுக்குல்லா நறைய டிஃப்ரன்ஸ்ஸெல்லா இருக்கு நம்மளுக்கு அது புதுசா இருக்கு நம்மளுக்கு அது வாங்கணுருக்கு ஆனா டிரெஸஸ் எல்லா அங்க ஓகே ஏதாக்கா வாங்க அதுனால நா கொஞ்ச ட்ரெஸ் மட்டு வாங்கிட்டு வந்தே
ஓ சேரி சேரிடா
ம் நா வேணா எனக்கு தெரிஞ்ச பேக்கேஜோ அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புறே
ஆ அந்த மாரி டீடெய்ல்ஸ் ஆ டி ம் டீடெயில்ஸ் இருந்தா அனுப்பிவிடுறே நா உங்களுக் கான்டாக் பண்ணி ஏன்னா ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டாதானா அவங்க ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு பேக்கேஜ் அமௌண்ட் சொல்றாங்க சில பேர் வந்து அதிகமாவு சொல்றாங்க கம்மியாவு சொல்றாங்க சோ நறைய பேர் கிட்ட கேட்டுகிட்டா நமக்கு யூஸ் தானே
ஆமா ஆமாக்கா அதுனால் நம்ம கேட்டுக்குட்டு எப்ப போறதா ஐடீயாக்கா
அது நெக்ஸ்ட் மந்துல தான்டா ஏன்னா இப்ப எல்லா அந்த ஸ்கூல் சீசன் இதுல்ல லீவுங்குறனால சீசன் ஆமா ஆமா அதுனால சரி நெக்ஸ் ட்டு மந்த் அந்த மாரி போய்க்குலா எந்
ஓ ஆமாக்கா ஏன்னா நம்மனாலயு அங்க நல்லா என்ஜாய் பண்ண முடியாம
ஆமா ஆமா கூட்டத்துல கூட்டத்துல வந்து எங்க போனாலுமே கஷ்டமா தான்டா இருக்கு
ஆமாக்கா
என்ஜாயே பண்ண முடியாது
அம்மாக்கா அதுனால நம்ம டிஸ்டபன்ஸ் இல்லாம போற து ஜூன் எண்டு ஜூலை ஸ்டார்ட்ல தாக்கா கரெக்டா இருக்கு
ஆமா ஆமாடா இப்ப அதா சரி ஏன்னா ஒரு ஒரு ஃபேமிலி பேக்கேஜ்ன்னா ஒரு ஃபேமிலி வந்து இவ் ள அமௌண்ட் போட்டா போது இல்ல ஒருத்தங்க இவ்ளோ அமௌண்ட் போட்டா போதுன் தெரியு இதே நம்ம வந்து தனியா ஓனா போற மாரி இருந்தா எ எப் டிக்கா செலவு பண்றோ நம்ம வந்து அவங்ககிட்ட அமௌண்டு கேக் க்க முடியாது அந்த மாரி ஒரு சுச்சுவேஷன்தா
ஏன்னா நம்ம முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டுதாக்கா இல்லனா போயாகணு
ஆமா
ம் அப்பறோ லாஸ்ட்ல யாருக்கு சங்கட்டமு இல்லாமதாக்கா வரணு
ஆமா ஆமா எனா அங்க போயிட்டு நா செலவு பண்ணே நீ செலவு பண்ண காசுல அப்டி பேச்சு வந்துருக்கூ
ஆ ஆமா அக்கா லாஸ்ட்ல சொல்லுவாங்க நாந்தா அங்க போய் பண்ணே அப்டிங்கற பேச்சு வந்துரு அதனால எதுவுனாலு எல்லாரு ஒரே ஷேர் போட்டு பண்ணிக்கணுக்கா
ஆ கரெக்ட் தான்டா அதா பேக்கேஜ்னா நம்ம எல்லாமே நம்ம ட்ரெஸ்ஸு மட்டுந்தா ஓனா எடுத்துக்கிற மாரிருக்கு மிச்சப்படி பேக்கேஜ்னா ஃபுட் வரைக்கு இன்குளூடு
ஆமாமாக்கா
உங்களுக்கு மணாலி பேக்கேஜ் எல்லா என்னென்ன இன்க்ளூட் ஆச்சுடா
எங்களுக்கு ஃபுட்டு அவங்க கூப்ட்டு போயிட்டு கூப்ட்டு வரது அந்த மாரி நெறைய இருந்ததுக்கா நம்ம இதே ட்ரெஸ்ஸுக்கு மட்டுந்தா இது பண்ணோ ரூம்ல இருந்து அவங்கள எல்லா பாத்து குடுத்துட்டாங்க கேபு நம்மளுக்கு பைக் வேணுனாலு பைக்கு குடுப்பாங்க காருனாலு ஓக் கே கேப்லா புக் பண்ணிருவாங்க நம்மளுக்கு கம்ஃபர்ட்டபுளா இருந்துச்ச அந்த அந்த பேக் கேஜு நா வேணா அவ்ங்களோட கான்டக்ட் சென்ட் பண்றக்கா நீங்க பேசி பாருங்க
ஆ சரி ஓகே ஓகேடா
சன்ல வேணா நீங்க மணாலி போய் பாருங்க செப்டம்பர் அது போல இருக்கு
கோ
அங்க நல்லா இருக்குக்க அங்க வேணா போய் பாருங்க கசின்ஸோட போய் எஞ்ஜாய் பண்ண முடியு அங்க
ஓகே ஓகேடா நானு
உங் ஃபேமிலிக்கு விடாமே ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் கூட அங்க போய் எஞ்ஜாய் பண்லாக்க நல்லா நல்லா டைமு ஸ்பெண்ட் பண்ண மாரி இருக்கு நம்மலுக்கு ரிலாக்ஸா இருக்கு ம் ஆனா ஆனா என்ன மைனஸ் ம் ஓகேக்கா மைனஸ் டெம்பரேச்சர்ல இருக்கு நம்ம குளிர் தாங்குற மாரி இருந்துக்கனுக்கா
ஓ அ அதுக்கேத்த மாரி ஃபுல் கவரேஜ் ட்ரெஸ்ஸா எடுத் துட்டு போயிட்டம்னா பிரச்சன இருக்காது
கா நம்மளுக்கு இங்க இப்டி வெயில இப்டி இருந்து பழகிட்டா அங்க போயிருக்க ஒரு ஸ்டார்ட்டிங் ஒன் டூ டூ டேஸ்க்கு அப்டி இருக்கு அதுக்கப்பறோ கொஞ்சொ ஓகேவா இருக்குக்கா நீ வெளியே போய் பார்க்க பாக்க நல்லாருக்கு
ஓகே ஓகேடா நீங்க எவ்ளோ நாள் ட்ரிப்பு மாரி போயிருந்தீங்க
நாங்க எயிட்டீன் டேஸ் போயிருந்தக்கா
எயிட்டின் டேஸா செரி செரி டா
அது பொங்கல் ஹாலிடேஸ் தானே அப்டின்ட்டுனு நாங்க அப்டியே அந்த பொங்கல் ஹாலிடேஸ் அங்கேயே பொயிட்டக்கா
ஓ ஓகே ஓகேடா ஆமா அப்டி போறது எங்க போனாலுமே மேக்சிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் இருந்தாதா அது ஒரு சேட் டிஸ்பாக்சனாவே
அ ஆமாக்கா அதுவு அ நாங்க டெல்லி கிட்ட ட்ரெயினு டிலே ஆயிடுச்சா அதனால நாங்க டெல்லில கொஞ்சொ பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்டின்னு ஒன்டே அங்கேயே ஆயிடுச்சுக்கா டெல்லிலேயே ம் மார்னிங் ட்ரெயின்னு சொன்னாங்க மார்னிங்கே நாங்க வந்துட்டோ ஆனா அவங் ரொம்ப டிலே ஆகி ஈவினிங் பைவ் தேர்டி போலதா வந்தாங்க அப்புறம் சரி ஓ கே அது வரை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அங்கேய கொஞ்ச பர்ச்சேஸ் எல்லா பண்ணிட்டு கொஞ்ச ரெஸ்த் எடுத்துட்டு தாக்கா வந்தோ
அப்டியா செரி செரிடா என்னமோ நமக்கு டெலியு சுத்தி பாகக்கணும்னு இருந்தனால நம்ம டெயிலியு சுத்தி பாத்தாச்சு
ம் உங்களுக்கு எக்ஸ் ப்ளோர் பண்ணாலா பிடிக்குமாக்கா
ஆ எனக்கு நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும்டா நானு நெறைய இது போனு அப்டின்னு சொல்ல இன்னு இன்ர்நேஷனல் ட்ரிப்லாம் ஸ்டார்ட் பண்ணல சும்மா இந்தியாக்குள்ளயே லோக்கலா போயிட்டு போயிட்டு வந்ட்டு இருக்கொண்டா இனிதா இனி நம்மவொர்க் ல்லா போனக்கு அப்புறோ இன்டர்நேஷனல் ட்ரிப்பு போய்க்கலா அப்டிங்கிற ஒரு ஐடியாடா
ம் ஆமா அக்கா அப்டி போனாதா இந்த ஏஜ்ல அப்ப போகாம எப்பக்கா அப்புற பின்ன போறது
ஆமா ஆமா ஏன்னா இப்பதானே போய் சுத்தி எல்லா பாக்க முடியு இனி வயசான அப்பல்லா கைவலி கால்வலின் வீட்டுல இருக்கதா தோணு இந்த ஏஜ்ல தா நல்லா போய் சுத்தி பாத்து என்ஜாய் பண்ணும்லா தோணு
ம் ஆமாக்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல டுவெண்ட்டி ஃவைனு தொட்டாலே எல்லாம் எல்லா வழியு வந்துருக்கா அதனால
வாழ்க்கை இருக்கும் போது இப்ப என்ஜாய் பண்ணி சுத்தி பாட்டு சம்பாதி ம் அப்டியே போய் என்ஜாய் பண்ணிடணும்டா சேத்தி வச்சு எதுக்கு சொல்லு
ஆ ஆமாங்க சம்பறிக்கிறது சாப்பிடுறதுக்கு என்ஜாய் பண்றதனா
அவ்வளோதாடா செரிடா எனக்கு உன்னோட எக்ஸ் எக்ஸ்பீரியஸெல்லா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டா நெறய தெரிஞ்சுக்கிட்டே ஓகே டா எனக்கு ஒர்க் இருக்கு நா வச்சரட்டுமா ஓகேடா பாய்டா
ஆ பாய்கக்கா